ஹலோ என்னடி பண்ற
வீட்ல தான்டி
வீட்லதா இருக்கியா
ஆமா
சேரிடா பாப்பா ஸ்கூல் சேத்தற்துக் போனியா பெரிய பாப்பாக்கு என்ன சொன்னாங்க
பாப்பாக்கா அதுதா பெரிய பாப்பாக்கு இதா சொன்னாங்க பதினெட் ரூவா தா சொல்றாங்க
ஓ எது இப்ப இது
ஃபஸ்ட் ஸ்டேன்டட் பிரைவேட்
ஓ பதினெட்ரூவா சொ வருஷத்துக்கு பதினெட்ரூவாங்கறாங்ளா
ஆமா அதாவது என்னன்னா சேத்தும்போது பத்து ரூவா
ஆ
அப்பறோ செப்டம்பர் மாசோ நால் ரூவா
ஓ பரவால்லயேடி
அப்புடி கட்ட சொல்லியிருக்காங்க யூனிஃபார்ம் வந்து மொத் தோ மூணு யூனிஃபார்ம் எடுக்கணுமாமா
ஓ
ஆ ஒண்ணு வந்து அவுங் குடுத்துருவாங்ளாமா
அவுங்ளே ஒண்ணு குடுத்துருவாங்க செரி என் யூனிஃபார்ம் எந்த மாரியாமா
யூனிஃபார்ம் வந்து ஏதோ ஒரு மாரி ப்ளூ கலர் மாரி அட்ட குடுத்துருக்காங்க அத துணி வந்து பின் பண்ணி அட்ட குடுத்துருக்காங்க
செரி செரி
ஆ அப்பறோ திங்கெழம் வந்து ஒயிட்டு்
ம் திங்ககிழம மட்டு ஒயிட்டு
ஆமா
சேரி
செவ்வாலந்து வெள்ளிக்கெழம வரைக்கு அந்த யூனிஃபார்ம்மு
ஆ
அப்புற ஏதாவது என்ன சொல்றது இந்த அங்கேயே பாத்தீன்னா இந்த மந்தரோ எல்லாமே சொல்லி தராங்க யோகா கம்ப்யூட்டர் எப்டி பழகறது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே சொல்லி் குடுத்துருவாங்களாமா
போ
அந்த டைப்பிங்ல எப்டி பண்றது அப்டின் சொல்லி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ல இருந்தே ட்ரைனிங் குடு ப்பாங்லாமா எல்லாமே சொல்லி குடுத்துருவாங்லாமா
ம் பரவால்லையே
அப்போ நீங்க அதெல்லா பிரச்சன இல்லைங்க அதுக்கு எல்லாமே சேர்த்திதா இந்த ஃபீஸ்சு தன்தனியலா கேட்க மாட் டாங்ளாமா
ஆ ஓகே ஓகே
இப்ப நம்ம இது சேர்த்தும் போது அந்த ஏதோ அந்த பேப்பர்ஸ் காசு அதெல்லா கேட்பாங்கல அது மட்டு ஒரு ஆயிரத்தி நூறு ரூவா என்னமோ ஆகு அவ்ள தா
ஓ
ஆ இப்ப நம்ம சேத்துற மாரி ஐடியா இருந்துச்சுன்னா அ பாப்பாக் பத்து ரூவா கட்டிட்டு அந்த இதெல்லா ஃபார்ம்லா ஃபில்லப் பண்றக்கு ஒரு ஆயி ரத்தி நூறு ரூவா செலவாகு ஆமா ஆயிரத்தி நூறுரூவா தா பதினோறு ரூவானே கணக்கு வெய்யி
ம்
அ அப்போ வர்ஷோ போ போக ஆ ரெண்ட் ரூவாயோ ஆயித்தி இருநூறு அந்த மார்தா ஏறு இப்ப செகண்ட் ஸ்சாண்டர்ட் போறான்னா இப்ப பதினெட்டு ரூவா பத்தெம்போரா வருதா மொத்தமா இருபது ரூபா ஆகு
ஓ இல்ல இங் இங்கே பாத்தீனா உனக்கு ஆர்த்திக்கு ஆர்டிகா பண்றவுங்களுக்கு உனக்கு இந்த ஃபீஸ் வந்துருது
அதா அதா
இப்ப என் ஃப்ரெண்டோட பொண்ணு ஆ இப்ப இங்க சவுடேஸ்வரில ஆர்டில தா ஒர்க் பண் இது படிச்சுட்டுருக்கா ஆ அவுளு இந்த வர்ஷோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தா
ஓ
ஆனா அவுளுக்கே வந்துட்டு பது இருவத்தி ஏழு ரூபா சம்திங் ஏதோ வந்துருக்குன்னு சொன்னாங்க
இப்போ அவுங்க கேட்டாங்க பாப்பா வந்து எல் கே ஜி யு கே ஜி லாம் எங்க படிச்சாங்க அப்பிடின்னு சொல்லி அப்ப நாங்க சொல்லிட்டோ ஆத்தி வந்து பாப்பாக்கு போட்டிருந்தோம் எல் கே ஜி ஐ கடைச்சிருந்தது
ம்
அதுக்கப்புறம் வந்து நாங்க ஒரு அதாவது கேன்சல் ஆயிடுச்சுங்க சொல்லல வெளியூர் போயிட்டோ மூணு மாசம் ஆ என்ஸ்ல்ல அதனால கேன்சல் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்ல சேத்தணும் யுகேஜி அப்பிடி இப்ப ஒரு பாப்பாக்கு கேன்சல் ஆயிருக்கனால செகண்ட் பாப்பா கடைக்கிற டவுட் தானம்மா
அப்பிடியா
ஆமா அதாவது இப்ப கெடைக்காம இருந்தா அது வேறையாம இப்ப நாங்க கெடைச்சும் கேன்சல் பண்ணிட்டோம்ல
ஆமா
அதனால செகண்ட் பாப்பாக்கு அ அப்ளை பண்ண முடிஞ்சாதான் முடியுமாமா
ஔ
ஆ ஆமா அப்ப நான் சொன்னோம் பாப்பா வந்து ஆத்திக்கு கெடைக்கலன்னா அ செ செகண்ட் பாப்பாவையும் நீங்க இலங்கையே எல் கே ஜி சேத்துக்கோ அப்பிடிங்கிற மாரி சொன்னே பாப்பாவுக்கு வந்து பீஸ் மட்டும் என்ன ஏதுன்னு சொ கேக்க சொல்றேன்னு சொன்னாங்க அதே மாரிதான் கொழந்தையில இருந்தே அந்த எழுதருதுக்கே இந்த மந்திரம் ம்
கே அ பாப்பா வந்துட்டு மெட்ரிக் சிலபஸா சி பி எஸ் இ சிலபஸா
அப்பிடின்னா புரியல
அப்பிடின்னா இப்ப நம்ம படிக்கிறோம்ல
ஆமா
அப்போ அது வந்துட்டு மெட்ரிக் சிலபஸ் தனியா கவுர்மெண்ட் சிலபஸ் தனியா ஆ இந்த சி பி எஸ் சிலபஸ் தனியா இருக்கோ
ஓ
அதுலை இப்ப நான் வந்து பாப்பா வந்துட்டு சி பி எஸ் சிலபஸ்லதான் சேக்கலாம்னு நனைக்கிறேன்
ஆ அதனால என்ன பெனிஃபிட்
பெனிஃபிட் என்னன்னு கேட்டீன்னா ஆ இப்ப எப்பிடி நம்ம கவுர்மெண்ட் விட மெட்ரிக் ஸ்கூல் ஒருபடி மேல
ஆமா
அந்த மாரி மெட்ரிக்க விட அது ஒருபடி மேல அவ்ளோதான்
ஓ அதான் இது வந்து எல்லாமே இருக்கும் ஆ இப்போ நம்ம சேத்தது பாப்பா வந்து பிரைவேட் இது மாதிரிதான் ஆனா எல்லாமே இருக்கும் எல்லாமே சொல்லி தருவாங்க அதுல அது வந்து ஒரு இது மாதிரி குடுத்துருந்தாங்க அவுங்க விளம்பரத்துக்கோச சீட் அடிச்சிருப்பாங்க போல அதேய வந்து டுத்து இருந்தாங்க அதுல நான் பாத்தேன் ஆ லேப்
உங்க்கிட்ட உங்க்கிட்ட இருந்துச்சுன்னா எனக்கு அது ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்ஆப்ல அனுப்பி விடு
ஆ செரி நான் உனக்கு அனுப்புறேன் அப்பறம் யோகா அ அப்பறம் மந்திரம் இதெல்லாம் வந்து அதான் ஆ எல்லாமே சொல்லி தருவோம் இந்த இந்த கிளாஸ் எல்லா அதுல எடுப்போம் சொல்லி அதுலயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க என்னென்ன கிளாஸ்ல்லா சொல்லி த ருவாங்க அப்டின்னு
ஓ
அப்போ காலையில வந்து எட்டு ஐம்பதுக்கு உள்ள இருக்கணு
காலையில எட்டு ஐம்பதுக்கு உள்ள இருக்கணு
ஆமா அப்புறோ நாலு மணிக்கு பாப்பாவ விடுவாங்க
ஓ ஆ அவ்ளோ லாங்கு நீ கூட்டிட்டு போயிட்டு வந்துருவியா பாப்பா
அப்பறோ என்ன பண்றது நம்ம வந்து செரம பாத்தோம்னா புள்ளைக் கரெக்டான படிப்பு கெடைக்காது இது எல்லாமே ஒரே பக்க கெடைக்குதுன்னா நம்ம அதானே பாக்கணு இப்ப காலையில எதா அண்ணா விட்டு விட்ருவாரு அப்டின்னா நாலு மணிக்கு நா போய் கூப்ட்டு வரணு பஸ்ல கூப்ட்டு வரணு இல்ல ஒரு வண்டி ரெடி ஆயிச்சுன்னா நம்ம வண்டியிலயே போய் கூப்ட்டு வர மாரி இருக்கு இப்ப என்னன்னா அண்ணி வந்து கடையில ஒரு ரெண்டு கோழந்தைங்க கஷ்டப்ப படுற கொழந்தைங்க இருக்காங்களா அம்மா அ இப்பதா ஏடையில எறந்துட்டாங்க அப்பா வந்து விட் டுட்டு போயிட்டாரு அதனால வந்து இன்னொரு அக்கா தா எடுத்து வளத்துறாங்க ரெண்டு பிள்ளைகளையு
அப்புடியா
அ அதனால வந்து அவுங்கள வந்து இவுங்கதா படிக்க வக்கிறாங்க அந்தே பிரைவேட்ல சேத்திருக்காங்க இப்ப நம்ம பாப்பாவு போற மாரி இருந்தா நம்ம தெரிஞ்ச பைய யாராவது இருந்தானா ஆட்டோ வச்சிட்லா மூணு பேரு நாலு பேரு ஆச்சுன்னா அந்த பைய போய் கூப்புட்டு வந்து விடுறக்கு நம்ம தெரிஞ்ச பையங்கறனால வீட்டு லே கொண்டு வந்து விட்டுருவா அப்டினு சொல்லி ஒரு அத ஒரு பிளான் பண்ணிருக்காங்க
சேரி சேர்
ஆ இப்ப சின்னவனுக்குமே பாத்தீங்ன்னா இப்ப இந்த ஸ்கூல்லா மாரி பண்ணண்ற அந்த மாரில்லா உட மாட்டாங்களலாமா
ஆ
ஆ இப்ப சப்போஸ் ஒரு ஒரு வாரம் மட்டு அவ ரொம்ப அழுகுறா கொஞ்ச பழகுணு அப் படிங்கிறகோசு ஒரு வார மட்டு ஒரு மணி அந்த மாரி அனுப் ப்புவாங்களா அதுக்கப்புறமா எட் டு ஐம்பதுக்கு உள்ள இருக்கணு மூணு மூன்ரைங்கு போது விடுவாங்களாமா
அப்ப செரி ஏன்டி அப்ப வந்துட்டு இவ ஆ இவ எதோ கேகனு நெனச்சனே இப்ப சின்னவன்க்கு எந்த வயசுல சேக்க சொன்னாங்க
வயசு வந்து இப்போ ரெண்ரையாச்சு பாப்பாக்கு
ஆமா
ஆ இப்ப இந்த சரஸ்வதி பூஜைல்லா வரும்ல அப்ப விஜயதசமி அப்ப போ வந்து அங்க சாமியார் இருப்பாரம்மா அங்க வந்து எழுதிட்டு கொஞ்ச கொஞ்ச அப்டியே பாப்பாவ ட்ரைனிங் பண்ணிக்கலா நீங்க இங்க சேத்தற ஐடியா இருந்துச்சுனா ட்ரைனிங் பண்ணிட்டு ஆ அடுத்த வருஷ அங்கேயே சேத்திக்கலான் நால் மூன்ற வயசு என்னமோ சொன்னாங்க அடுத்த வருஷ இதே டைம்ல மூன்றே ஆயிரு ஆ சேத்திக்கலா அப்டின்னு மாரி சொன்னாங்க
ஓகே
ஆ எல் கே ஜி னா இத விட கொஞ்ச கம்மி தா வரு பதினாலோ பதிமூனோ அந்த மாரி வரு நென ஏனா ஸ்டா சேத்தும் போது நம்ம பத்து ரூபா எல்லாருமா பத்துருவா தா கட்டனு பேலன்ஸ் அமௌண்டா ரெண்டா பிரிச்சு தருவாங்க அப்படி உ
செரி நானு செரி என்னா அண்ணன்ட்ட கேட்டுட்டு அது என்னன்னு ஐடியா பண்ணலா
அதானே இப்ப அடுத்த வருஷக்கும் போது தா பெரிய வந்து கொஞ் கொஞ்ச மெச்சூட்டுடாய்ருவா ஒரு வருஷ போயிருவா நம்ம ஆட்டோலா வெக்குரோம்னா ஆட்டோல போம்போது இப்ப பாப்பா எல்லா போறேன்னா அவங்களு கொஞ்சோ எல் கே ஜி படிக்கும் போது கொஞ்ச மெச்சுரு வந்துரு அப்ப பாப்பா ஆட்டோல போறோம்நா இப்ப மூணு பேர் ஒரு பக்கோ இருந்து போறாங்கன்னா கொஞ்ச பா அந்த புள்ளயு கொஞ்ச பெரிய புள்ள ஒரு புள்ள பத்தாவது படிக்குது ஒரு புள்ள ஏழாவது படிக்குது
ஓ
ஆ அப்ப அந்த புள்ளையு போம்போது நம்ம பாப்பாவையு சேர்த்தி கொஞ்ச பாத்துக்குவாங்கல்ல
செரி பாப்போ நீங்க நீ அடுத்துட்ட நீ எப்ப ஃபீஸ் கட்ட போவ
நா இந்த அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு இந்த ரெண்டு நாள்ள வரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கே
செரி அப்ப நீ அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு ரெண்டு நாள்ள போம் போது எனக்கு வந்துட்டு சிலபஸ் வந்து டு என்ன சிலபஸ் மூணு சிலபஸ் நா சொன்னன்ல அது எந்த சிலபஸ் மெட் ட்ரிக்கா இல்ல சி பி எஸ் சிலபஸா அப் இப்பனிங்கன்ன இப்ப நீ பிரவேட்டுங்கும்போது வந்து நம் கவர்மெண்ட் டோடது வராது மெட்ரிக்ஸிலபஸ் இல்ல சி பி எஸ் ஸி சிலபஸ் ரெண்ட்ல எதோ ஒன்னுதா வரு
ஓ
எனக்கு வந்து சிலபஸ் மட்டு என்ன சிலபஸ் அப்டினுடு சொல்லிட்டு பாத்து குடு
ஆ செரி செரி அதன்னா அண்ணிட்ட கேட்டாலே தெரிஞ்சிரு அண்ணி அதெல்லா கேட்ருப்பாங்க
ஓ
அண்ணிட்ட கேட்டா தெரியு உ அதே மாரி ந நம்ம ஏதாவது கொஞ்ச தெரிஞ்சவங்க மூலியமா அந்த மாரி போனோம் நா ஆ அதாவது இந்த பத்து ரூவா வந்து கம்மி பண்ண மாட்டாங்க அடுத்த அந்த எட்டு ரூபா இருக்குல்ல அதுல வ கொஞ்ச சொன்னல்ல ஆப்போசிட்ல ஒர் அக்கா தெரிஞ்சக்கா இருக்காங்கன்னு ஆ அப்ப அவங்க மூலிமா போன ப்ப அங்க ஒரு சாமியார் வச்சிகராமா இந்த யோகாலா சொல்லி
ஆ ஆமா ஆமா ஆமா ஆ
கிட்ட வந்து லெட்ரு மாரி போட்டு கொடுத்து அவர் ஏதாவது பாத்து இந்த மாரி கம்மி பண்ணா ஒரு ரெண்டு ரூபா அந்த மாதிரி எதா கம்மி பண்ணுவாரு
ஸோரி ஸோ
உ உ
பரவாயில்லஅது
அதுதா
அதனாலயுமே எனக்கு எடுனச்சுகவே நீ அந்த மாறி எது கம்மி எது பண்ணிக்க வேண்டா
ஆ
என்னா நம்மள விடமே கஷ்டப்படுறவங்க நெறைய பேர் இருப்பாங்க
அதா அதா
அது அவங்களுக்கு அது யூஸ் பண்ணிக்குவாங்க
ஆ ஆ
ஒரு நமக்கு ஒரு அமௌண்ட் நமக்கு நெறையா ஆகுது அது அது வேற இந்த ஒ ரெண்டு ரூபா மூன்ரூவா கம்மி பண்றதுனால நமக்கு எது கெடைக்க போறது கெடையாது
அ அதா அதா
கரெட்டு தானே ஆ
சேர் சே அதா நம்ம என்ன ஏதுன் பாக்கலா
என்ன ஏதுன் பாரு செரியா பாத்துட்டு இன்ன சாயங்காலமா ம் சேரி சாயங்காலமோ நாளைக்கோ பாப்பாவையு கூட்டிட்டு வீட்டுக்கு வா
ஆ வாரே வரே
ஆ சேரி இப்ப இப்பயே பொடுசுவாரு தக்சாவ பாப்பா வரலாமான் சொன்னோனே வேண்டா வேண்டா நாம அங்க போலா அப்டிங்கிது
ஓ சே
அ சேரிடா சே என்னன் பாரு அ செரியா என்ன நா நாளைக் நாங்கூடோ வீட்டுக்கு வரே எனக்கு போன் பண்ணு
ஆ சேர் ஆ
ஏனா நாளைக்கி நா கொஞ்சோ கோயிலுக்கு வேற போனுமா
சேர் சேரி
அதுனாலதா
சேர் சே
சேரி‌டா வக்கிறே ‌ஆ